என்ன பேசி
ட்டங்க சு சொல்லுங்கங்க
உம் சொல்லுங்க மேம்
ஏதோ உருட்டிட்ருக்கீங்க
முழுக்கு சாப்புறே மேம்
எப்படி அப்பவே மாங்காய் சாப்பிட்டீங்க இப்ப முறுக்கு சாப்பிடுறீங்க நீங்க ஜிம்முக்கு போறதே வேஸ்டுன்னு நினைக்கிறேன் சார்.
நான்
வந் சாப்பிட வேண்டியதான்
நெறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வப்பாங்க போல வீட்டுல
இல்ல மேம் நேத்து வாங்கிட்டு வந்தாங்க உம் அது என்கிட்ட ஏ கண்ல காட்டிட்டாங்க
நம்ம வாய் சும்மா இருக்குமா
சும்மா அப்பப்ப ரெண்டு ரெண்டு எடுத்து வாய்ல போ வேண்டியதான
ம் அப்படியே ரெண்டு ரெண்டா கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கும்.
ஆமா அந்த அளவு நான் பாடி மெயின்டென் பண்ணி வச்சிருக்கே
மெயின்டைன் ஹெல்த்தியா மைண்டைன் மென் ட்டுன்
ஆமா மா
சார்
இன்னொரு ஃபோன் அடிக்கிது
ஹலோ
இன்னொரு ஃபோனு அடிக்கிது
அடிக்கிதா
ஆஹ் கால் வர்து போல
எனக்கா
உம்
எதுலா இல்லமா மாமா மேசேஜ் டோன் வந்துச்சா
மெசேஜ் டோனே அப்டிதா வருமா
ஆமா ஆமா ஏ ஃபோன் கொஞ்சோ டிஃப்ரண்டான ஃபோன் மேம் அதுனால வாயிர்ந்தாலு உங்ளா அங்க ஒக்காந்திருக்க முடியாது
ஆஹ் எஸ்
அவுங்க அவுங்க அவுங்க கர் கத்ற சௌவுண்டு அதெல்லா நீங்க ம் இது பண்ணுவா கத்தர
ஒரு வேல நேத்து நா நல்லா மேக் கப் போட்டு போனனாலயோ
ம் அத்தா உன் மேல கண்ணு வெச்சிட்டாங்க போல அப்டே
இல்லயே என்னய நானே நேத் த்து கண்ணு வெச்சுட்டனே
அ கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ஏ அழகா இருக்க அழகா இருக்
ஆஹ் நேத்து அப்டிதா சொ ஃபீல் பண்ணே நல்லாக் கண்ணு டார்க்கா எழுதிட்டு பொட்டு வச்சுட்டு சந்தனோ வச்ட்டு போனே
உம் நானுதாம மறுக்க முந்தா நேத்து ஒரு ஃபங்ஷன் போய்ர்ந்தே
அஹ் ஹ
வெட்டிங் ரிசப்ஷன் க போம்போது சும்மா போட்டு போன
அஹ் ஹ
ஆமா அங்க வந்து இருந்தவுங்களா ஃபாரீனர்ச்சு யார் ஒரு மாதியா இன்சி ப்ரெண்டா பாத்தாங்க என்னனு ஏ முடில என்ன இருக்குன்னு எனக்கே தெர்ல
நேத்து ஒரு பைய என்ன சைட் அடிச் சொன்ன
ஆ
ஆமா
யார் உங்க ரிலேட்டிவா
ரிலேட்டிவ்தா ஆனா நா பேசவே இல்ல அப்பா பின்னாடியே இருந்தே அப்பாட்ட அப்பா கூடயேதா சுத்திட்டு இருந்த அப்பா பேசுனாரு நானு பேசிட்டு வன்ட்ட அவங்க கிட்டலா பேசல ம் அங்கிள்ட்ட பேசி ன அப்புற மாப்பிள கிட்ட ஆல் த பெஸ்ட் சொல்ட்டு வன்ட்ட கங்க்ராஜுலேஷன்ஸு சொல்ட்டு வன்ட்ட
கங்கிராஜுலேஷன்ஸ் சொல்ல கூடாது மேடம்
ஒய் பிரதர்
ஓ கலியாணதுக்கு போறிங்னா அதுக்கு கங்க்ராஜுலேஷன் சொல்லவே கூடாது
வய்
விஸ் யூ ஹாப்பி மேரிடு லைஃப்ன்தா சொல்ட்டு வர்ணு
அ அப்பில்லா சொல்ல முடியாது அவங்க லவ் மேரேஜ் பண்ணிருக்காங் க
லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்கனா விஸ் யு மே ஹாப்பி மேரிடு லைஃப்ன்தா சொல்னு
நா கங்கிராஜுலேஷன்ஸ்தா சொல்ட்டு வந்தே
செரி இனிமேல் கத்துக்கோங்க பெரியவங்க சொல்லுவாங்க அப்டி சொல்ல கூடாது அப்டின் சொல்ட்டு நானு ஃபர்ஸ்ட் இதெல்லா நம்ப மாட்டே நம்புனாதா சோறு போடுவேன்னா வாங்க
எங்க வீட்ல அப்பில்லா சொல்லல அதனால எனக்கு பிரச்சனையே இல்ல
இல்ல அவங்க அவங்க நீங்க ஒன்னு நெனைக்க மாட்டீங்க ஆனா அவுங்களுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு அது கங்கிரஜுலேஷன் சொன்னா
ம் செரி நா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்கற
ம் ஆயர கொஸ்டின் கூட கேளுங்க ஆன்சர் பண்றக்கு நா ரெடி சொல்லுங்க
ஓ செரி ஓகே இப்போ ஓகே வா அனா வைஃப் உங் உங்ளுக்கு வன்ட்டு நெறையா ஃபிரெண்ட்ஸ் எல்லா இருக் காங்ளா
ஆமா மேம் அது அ எறும்பு மார் இருக்காங்க நெறைய பேர் இருக்காங்க
ஆ ஓகே இப்போ உங்க ஒய்ஃப் வந்ததுக்கப் அப்பறோ நீங்க எதோ பேசிட்ருக்கும் மோது உங்க ஃப்ரெண்ட்ச பத்தி பேஸ்னா எதோ ஒரு மாரி பேசிட்டாங்கன் வைங்க நீங்க எப் எப்டி ரியாக்ட் பண்ணுவிங்க
ம்ம்
எனக்கு ஃபிரரெண்ட்ஸும் முக்கிய என்னோட லைப் பார்ட்னரும் எனக்கு முக்கிய தான்
ஓகே
உங்களுக்காக அவங்களே விட்டு தரமாட்டோ அவங்களுக்காக உங்களே விட்டு தரமாட்டோ
செரி அப்ப அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க
இந்த மாரி இடத்துலா நா ரெண்டு பேத்துக்குமே இஃகுவ குவலாதா டேக்குள் பண்ணி கொண்டு போவாங்க ப்ராப்ளதா
செரி எப்படி கொண்டு போவீங்க சொல்லுங்க
எப்படி கொண்டு போவீங்கனு கேட் டாங்கன்னா அவங்க ஏதோ ச்சு அவங்க பண்ண பிளஸ் எல்லா நான் வந்து அவங்ககிட்ட சொல்லுவேன் எனக்கு இவ்ளோ பண்ணிருக்காங்க பண்ணிருக் ஆஹ்
இருங்க
எனக்கு புரியுது நீங்க என்ன கேக் என்ன என்ன இதுல சண்டை வரும்னு நீங்க சொல்லுங்க ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு அஹ் இப்ப நாங்க வந்துட்டு எண்டன்ஷீப் பேசிட்டோம் ஓகேவா பேசினதுக்கு அப் அப்புறோ ஆக்சுவலா அது வந்துட்டு நாங்க கலாய்கிறதுக்காகோ சும்மா வெறுப்பேத்துரதுக்காண்டியோ நாங்க வந்துட்டு பேசியிருப்போம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்து மத்துல
ஆஹ் அந்த இடத்துல ஃப்ரென்ட்ஸ் தான கலாய்ச்சிப்போறாங்க அப்படின்னு
வி்ய் ஆஹ் ஏய் விட்ருவீங்களா
ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் தான எப்படிமாமா அவர் ஒய்ப் வா ஒரு வாய் நீங்க நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூகே நானு வரேன்
ஆஹ்
ஒரு புதுசா ஒரு லைஃ பார்ட்னர் வராங்க வச்சுக்கோங்க அவங்களுக்காக எப்படி இவ்வளவு நாள் பழகன ஃபிரெண்ட்ஷிப்ப விட்டுக் கொடுக்க முடியும் சொல்லுங்க ஆஹ் நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா
விட் நா யார வேணா விட்டுக் குடுப்ப. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட மட்டு விட்டு குடுக்க மாட்ட.
அதுதா இப்போ ஏ அந்த கூட்டத்துல பத்து பேர் நிக்கறாங்கனு வச்சுகோங்க. ஃப்ரெண்ஸ் சர்க்கிள்ல அந்த பத் து பேர்த்ல ஒருத்த எ பெஸ்டு ஃப்ரெண்டு செரியா நா அந்த பா ப அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ மட்டு நா விட்டு தராம பேச நா ஒன் ஒம்பது பேத்த விட்டு டம்னா அந்த ஒன்போது பேரு என்னைய் என்ன நெனைப்பானுக.
அதூ நா சொல்றது அவங்க ஏ அவங்க இருக் கமோது கெடயாது நீங்க பர்சனலா பேசிட்டு இருக்குமோது
பர்சனலா பேசிட்டு இருக்குபோதா அப்பவு நா விட்டு தர மாட்ட மேம்.
சேரி ஓகே அதனால உங்களுக்குள்ள சண்ட வந்துருச்சு நீ வந் தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்பீன்
நா முளுஞ்சளவுக்கு முடுஞ்சளவு காம்ப்ரமைஸ் பண்ண பாப்ப
காம்ப்ரமைஸ் ஆகல
அத எப்டி காம்பரமஸ் பண்றதுன்னு எனக்கு எல்லாமே தெரியு மேம். சரியா
ஐயோ
எப்டியாது நான் காம்ப்ரமைஸ் பண்ணீடுவ
உம் சேரி
நாடிய பத்தி உங்கள்க்கு இன்னு தெர்ல.
டோன்டிஸ்டப்பா பெரிய இங்லீசு. என்னது
நாடிய் பத்தி உங்களுக்கின்னு தெர்ல. தெர்லேனா நாலஞ்சு வேத்துட்ட கேட்டு வந்து பேசுங்க.
எனக்கு அவ்ளோக் அவ்சியோல எஸ்சூச்மி
உம்
இப்ப என்ன வண்ணீங்க சார்?
நா முறுக்கு சாப்பிட்டுக்கா
அறிவு கட்ட எறம மாடே சுவ ஆஹ்
டோன்ட் யூஸ் எறம மாடு வேர்ட்ஸ் ஹ ஹம் ஹம்
ஷூட் நாட் யூஸ் ஷூட் நாட் யூஸ் நேம்ஸ் ஓகே
ம் நாட் யூசிங் மை ஃபுல் நேம் ஓகே
ஷூட் நாட் யூஸ் தி நேம்ஸ்
ஓகே ஐ அண்டர்ஸ்டுட்.
ஆஹ நல்லா உக்காந்து முறுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பதான் வளர போகுது.
ஆமா ஃபிட்பாடி யூனோ.
அஹ் ஹா சார் நம்புற ஆளுகிட்ட போய் சொல்லுங்க சார் நம்பாத ஆளுகிட் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க சார் தே ஆக்சுவலி நோ வாட்டு ச
உம்
ஆஹ்
அல்ரைட் அண்ட்ராய்டு பேஸ்ட் தாங்க்ஸ்
ஒண்ணும் இல்லை அங்க என்ன இருக்குதுன்னு நல்லாவே தெரிஞ்ச ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொன்னே
ஓ
ஆஹ் கேன் யூ அண்டர்ஸ்டான்ட் மீ.
இல்ல மேம் டூ டேஸ் சா ஜிம்முக்கு போல அதனால தா தொப்ப வந்துருச்சு ஹ ஹ
டூ டேஸ் ஆவா சார்
ஆமாமேம்
டூ டேஸ்சா செரிங்க சார்
இதுக்கே பிடிங்கிறீங்க தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிற
தம்பிக்கு வந் ந்துட்டு ஏஹ் அவங்க ஃப்ரெண்டு் வந்ததுக்கு அப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க
அஹ
ஆஹ் நம்ம நம்மளோடத பாக்கணு மத்தவங்கள சொல்ல கூடாது
ஓகே மேம் நீங்க சொன்னா கரெக்டாதா இருக்கு
இப்பதா ரெண்டு முருக்கு சாப்ட தமா
ஆசையா ரொம் ம்ப நேரமா சாப்பிட்டு இருக்கீங்க அதா சொல்ற
ஒரு முறுக்கையே அரை மணி நேரமா ஒன்னு ஒன்னா பிச்சு பிச்சு சாப்பிட்டு இருக்க தட்டுல எடுத்துட்டு வந்து வச்சு
நாலா ஒண்ணு முழுசா முடிச்சு கட்டிருவ சரி சார் ஒரே நிமிஷோ எனக்கு கால் ஒண்ணு வருது
பேசிட்டு கூப்பற்ற